ஆ வ
ஆ நல்லாருக்கீங்களா
ஆ நல்லாருக்கே நீங்க நல்லாருக்கீங்களா
ஆ நல்லாருக்கே தோழி
ஆ சொல்லுங்க தோழி என்ன ஃபிலிம் பத்தி பேசப்போறீங்களா
ஆ ஆமா தோழி இப்போ இப்ப இப்ப இப்ப இப்பொழுது வந்து படங்களை பற்றி நம்ம ஒரு இப்ப நாங்க ஒரு படத்துக்கு போயிட்டு வந்தோம் அத பத்தி கொஞ்சம் உங்கள்ட்ட பேசலாம் நல்லா இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு அழைப்பு போட்டே
ஆ சரிங்க தோழி சொல்லுங்க தோழி என்னா படம் பாத்திங் தோழி
ஆமா தோழி இப்ப நாங்க இப்ப வந்து இப்ப பாத்தோம் அப்டீனா இப்ப இது ஒரு போன வாரம் வந்து நாங்க யூத்து படத்துக்கு போயிருந்தோம் தோழி
ஆ செரிங்க தோழி
இப்போ அதாவது நாங்க இப்போ நாங்க ஒரு புதுசா இப்போ ஒ ஒரு எங்க ஊர்ல புதுசா ஒரு திரையரங்கம் வந்துருக்கு ஆ புதுசாவே கட்டியிருக்காங்க சோ அந்த எடத்துக்கு ஒரு அனுபவத்த பத்தி உங்ககிட்ட பேசலாம் அப்டின்னு நெனக்கறே
சரிங்க தோழி
ரொம்ப அருமையா கட்டியிருந்தாங்க தோழி மொதல்ல பாத்தீங்க அப்டின்னாக்க அந்த திரையரங்கம் பாத்தீங்க அப்டின்னா ஒரு பிரம்மாண்டமா கட்டியிருந்தாங்க நா அப்டின்னு சொல்லலாம் அதாவது நம்ம வந்து இந்த வெளிநாடுகள்ல பாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமா கட்டியிருந்தாங்க இப்ப நம்ம அதிக எடங்கள்ல பாத்தோம் இப்ப நம்பச் சென்னை பக்கம் போய் நான் சென்னை எல்லாம் போயிருக்கே ஆ அங்க போய் பாத்தீங்க அப்டின்னா அங்க உள்ள திரையரங்குகள்ல பாத்தீங்கன்னா நம்ப நின்னு ஃபோட்டோலாம் எடுக்கற மாதிரியே அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒரு எடம் இருக்கு அதுக்காகவே தனியா எடம்லாம் ஒதுக்கி செஞ்சிருப்பாங்க அது மாதிரி இப் இப்போ எங்க ஊர்ல இப்போ ஒரு திரையரங்கு கொண்டு வந்திருக்காங்க ஆனா எங்க ஊர்ல திரையரங்குகள் நெறைய இருக்கு இருந்தாலும் ஆனா இப்ப கட்டிருக்கக்கூடிய திரையரங்கு அப்டின்னு பாத்தீங்கன்னா
ஆ
ம் சென்னையோடைய சென்னை கிட்டத்தட்ட சென்னை அ எப்டி இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த திரையரங்குக்குள்ள கொண்டாந்திருக்காங்க நம்ம போய் ஃபோட்டோ எடுத்துட்டு ந அது எதாது நம்ம எ ஆ பட முடிஞ் அந்த இடைவெளில வாங்க கூடிய பொருட்களா இருக்கட்டும் அவ ந நிறைய வசதிகள ஏற்படுத்தி குடுத்துருக்காங்க அப்டின்னு சொல்லலா அந்த அந்த திரையரங்குல நம்மோ படம் பாக்க போறோம் அப்டின்றத காட் டி நாங்க வந்து படத்துக்கு போறோ அப்படின்றத காட்டி இந்த திரையரங்கு எப்படி இருக்கு அப்படின்றத பாக்கறக்கு தா நாங்க மெயினா அங்கு போனது ஆ ஓ ஒரு அர மண்நேரத்துக்கு முன்னாடியே அந்த எடத்துக்கு நாங்க போயிட்டோ அந்த எடத்த நல்லா சுத்தி பாத்துட்டு ஆ என் கணவரோட நல்லா நின்னு போட்டோலா எடுத்துட்டு கொழந்தைகளோடு நின்னு போட்டோலா எடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமா அந்தனால நாங்க கழச்சிட்டு வந்தோ அது மாதிரி உங்க ஊர்ல இது மாதிரி திரையரங்கங்கள் எதுவு இப்ப கட்டியிருக்காங்களா எதுவு அந்த மாரி இருக்குங்களா
எங் ஊர்லயு இருக்குங்க தோழி நல்லா பிரமாண்டமா எல்லா ஒரு மூணு தேடர் மூணு சிலிம் மூவி இது இருக்கு ஆ அங்க போனேன்னா நல்லா இருக்கு நல்லா நீங்க சொல்ற போல ஃபீல் பண்ணலா அந்த எடத்துல எங்க ஊர் சைடு எல்லா
மொதல்ல இருக்கு ஆமா இப்ப நா வந் நா போன திரையரங்கல பாத்தீங்கன்னா அந்த எடத்துலயே ரெண்டு பட ஓடிட் இருக்கு அந்த அதாவுது அதா ஆ ஸ்கிரீன் ஒன் ஸ்கிரீன் டூ ஸ்கிரீன் தீரி அப்டின்ற மாரி நம் இந்த எடத்துல மூணு படத்தையு‌ பாத்தீனா மூணு படங்கள் வரிக்கு வெளியிடுறாங்க அ அந்த மாதிரிதா இப்ப இந்த இந்த அது எங்க ஊர்ல ஒரு மூணு தேட்டர் இரு திரையரங்கு இருக்கு அப்டின்ன அ அதுல ஒன்னு இந்த திரையரங்க பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாவே பண்ணியிருந்தாங்க இந்த திரையரங்க பாக்குறதுக்கு நல்லா இருந்தது அ புது புது படங்களையுமே விட்டுருந்தாங்க அப்ப அதுல பாத்தீங்கன்னா கருப்பு அப்டின்னு சொல்லி ட்டு நம்ம சூர்யா அவர்கள் நடித்த பட அப்டி வந்திருந்தது அ யூத் அப்டின்ற படமு வந் து ம் ஆ அ அவருடைய படம் வந்திருந்தது யூத்தோடைய ஹீரோட பேர் வந்து எனக்கு தெரியல ஆனா
ஆ
கருணாஸ் சார் இருக்காங்களையா அவுங்களுடைய பைய நடிச்ச ஆமா அவுங்க நடிச்ச படோ தா வந்திருந்தது அதாவுது குடும்பமா கண்டிப்பா அதோ அந்த புட்டின் ஆமா அதாவுது இந்த பைய சின்ன பையனா இருந்தாலு அந்த பையனே வந் து ட கதை திரைக்கதை பாடல் வரிகள் எல்லாமே அவுங் அவுங்களே வந்து பண்ணிருக்காங்க அப்டின்னு கேக்கு பொழுது ஒ இந்த பையனுக்கு இவ்ளோ திறமைகள் இருக்கா அப்டின்றத பாக்குற மாதிரி இருக் கு ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க அந்த படத்த ஆ பாடல்
நல்லா இருக் கு அம்மா பீலிங் எல்லா நல்லா இருக்கு அப்பா பீலிங்கோ ஆ நல்லா இருக்கு அந்த எடத் அந்த படத்துல வந்து அவனோட மார்க் வச்சீ பண்ணிருக்காங்க பசங்களுக்கு இப்ப இருக்க பசங்களுக்கு அது ஒரு நாலேஜா நல்லா இருக்கு
யாமா அந்த படத்தோட பேரே பாத்தீங்கா யூத் அப்டின்னு சொல்லி வச்சிருக்காங்க இல்லையா அ இப்போ உள்ள காலகட்டத்துக்கு உள்ள ப பிள்ளைகள் வந்து கண்டிப்பா அந்த படத்த போய் பாக்கணு ஏனா அ நெறைய பிள்ளைகள் வந்து வழி வழி மாறி போயிட் இருக்காங்க சோ அந்த படத்த பாக்கு போழுது இது நிச்சயமா நம்ம வந்து வழி மாறாம நம்ம வந்து நம்மளுடைய ல வ வாழ்க்கையை எப்படி வழிநடத்தி தொல்ல முடியு அப்டின்றதுக்கு ஒரு நிச்சியமா இது ஒரு எடுத்துக்கடா இருக்கு ஏனா ஒரு இந்த வயசுல அதாவுது இந்த சின்ன வயசுல வரக்கூடிய அ நம்மளோ டைய அந்த உடம்புறிதியா எர்படகூடிய அந்த ஹார்மோன் சேஞ்சஸ் அப்டின்றதையுமே இந்த படத் தெளிவாவே காட்டியிருக்காங்க தாராளமா குடும்பத்தோடையே போய் பாக்கல ஒன்னு அந்த அளவுக்கு கவர்ச்சிகரமா காட்டியிருக்காங்க அப்டின்னுலா சொ சொல்ல முடியாது அவுங்க அப்பா அம் மா அவருக்கு கொழந்த அவங்களுக்குள்ளான உறவ வந்து அருமையா வெளி படித்திருக்காங்க அப்படினுதா சொல்லணு ஆமா நீ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் அப்டி கிடைச்சது அப்படின்னா நிச்சயமா நீலா உங்க குடும்பத்தரோடையும் உங்க குழந்தை போயிட்டு நீங்க பாக்கணு அப்படின்னு நா நினைக்கிறே தோழி
கண்டிப்பா தோழி நாங்க போறோம் தோழி சரிங்க சொல்லுங்க தோழி
ஆமா நீங்க வந்து தனியா போய் பாக்கறதை விட அந்த படத்த பொறுத்த அளவுக்கு நம்ம குடும்பத்தோடதா போய் பாத்தா அந்த படம் வந்து அதுக்கான ஒரு ப படம் பாத்தோம் நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல படத்த காட்டணு அதுக்கு ஏஜ் அ அதாவது அப்ப உள்ள படங்கள பாத்தீங்க அப்படின்னா ஆ ரொம்ப வந்து குழந்தைகள அழைச்சிட்டு போய் பாக்க முடியாது அந்த அளவுக்குதா அப்ப உள்ள படங்கள் அப்டி எல்லாமே இருக்கு ஆமா இருந்துச் சு அப்டிதா இருந்துச்சி ஆனா இப்ப உள்ள படங்களப் எப்டின்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு வந்துட்டு ஆ அந்த அளவுக்கு சொல்ல முடியாது ஏன்னா நல்லாவே இருந்துச்சி ப்பா அது அதனால நீங்க போயிட்டு கண்டிப்பா அந்த படத்த போயிட்டு நீங்க பாக்கணு
கண்டிப்பா தோழி
ஆமா அ நீங்க எதுவு இப்ப இப்ப உள்ளது போயிட் ட்டு எதாவது ஒரு படம்
கருப்பு கருப்பு சாமிக்கு படம் சூர்யாது பாத்தே தோழி அதுவு நல்லா இருக்கு படம் இ ஜி பாலாஜி எடுத்திருக்கிறது அதுவு சூப்பரா இருக்கு பாக்க கூடிய படம் அது பசங்கல்லா போங்க கூட்டுட்
இல்ல இல்ல நானுமே இந்த படம்லா பாத்தே அதாவது ஆ நம்ம வந்து சொல்றோ இல்லையா ஒ ஒரு இப்போ என் ஏது என்னோட சொந்த வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் அப்படின்னா அந்த படத்தோடையே நா வந்து சேத்து பாக்குறே ஆ இப்ப நா வந்து கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் கிட்டத்தட்ட நா வந்து ஒரு ஒரு கேஸ் ஒண்ணு போட் ட்டு நடந்துட்டுருக்கு ஜா அந்த படத்துல இப்ப அதே கதையை தா நா பாக்கும் பொழுதோ இப்படியெல்லா இருக்கா அப்படின்ற மாரி நா பாத்தே பதினாலு வருஷமா கேஸ் எங்க வீட்டுவுடை எதாவது பட்டா பத்தரம் எல்லாமே எங்ககிட்ட இருக்கு எங்க தாத்தாவுடைய சொத்து ஆ அத வந்து ஒருத்தவ னா எடுத்து ஏன்னா எங்க வீட்ல எல்லாருமே பொண்ணுதா பைய அப்படின்றது யா இல்ல எங்க வீட்ல நாலுமே பொண்ணு அப்படிங்கறதுனால கேட்கறதுக்கு ஒரு போய் அவுங்க அதட்டி கேட்கறதுக்கு யாரு இல்லை அப்படின்றதுனால நாங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்து ஒரு கேஸா நடத்தி அது போயிட்டு இருந்தது ஆனா அந்த பட்சத் துல பாத்தீங்க அப்டின்னாக்கா அந்த கே அந்த கதையில என்ன சொல்லுவாங்க நம்ம வந்து ஒரு கேஸ்ன்னு கொண்டி குடுத்துட்டோ அப்படின்னா காலம் முழுக்க அந்த கேஸ் விஷயமாதா அழையிற மாரி இருக்கு
ஆமா சோழி
அததா நா இப்ப சொல்ற மாரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாலு வருஷோ இன்னமு எங்களுக்கு அந்த கேஸ் முடியல ஏன்னா அந்த கதையில அத தா சொல்லியிருக்காங்க மக்கள் வந்து எவ் இவ்ளோ நாளா வந்து அலையறாங்க கோர்ட்டுக்கு வீட்டுக்கு எவ்ளோ சொத்த அவ வித்துட்டு எந்த ஒரு மனி சூழ்நலையில அலையறாங்க அப்டின்னுச்சிக் ஆ அது அப்டின்ற மாதிரி அந்த குடுத்துருக்கா எ நாங்க நல்லா இருந்து நா அதா சொல்றனே பதினாலு வருஷோனா பாத்துக்கோங்க இப்ப எங்க அப்பாக்கு ரொம்ப முடியாத சூழ்நலைக்கு வந்துட்டாங்க எங்க அப்பா கிட்டத்தட்ட அவுங்க காலோ போற நெலமைக்கு வந்துட்டாங்க இன்னமு அந்த கேஸ் முடிஞ்ச பாடு இல்ல
செரி தோழி ம் ஹலோ
அதே அதே மாத்ரிதா இருக்கு அந்த படத்தோடய கதயுமே
கதையுமே ஆமாங் தோழி பாக்க கூடிய படோ அது நல்லாருக்கு படம் பாக்கற்துக்கு
ஆமா எதாவ் ஒரு மூவ் ஒரு படம் ஒரு திரைப்படம் அப்டின்னு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாக்கா எத வச்சு எடுக்கறாங்க நம்ம வாழ்கையில என்ன நடக்குது அப்டின்றத வச்சிதான எடுக்குறாங்க
ஆமா தோழி
ம் அதே மாதிரிதா இப்ப இந்த கருப்பு படமு வந்து எடுத்துருக்காங்க அப்டின்னு நா நெனைக்குற அதே மரி யூத்தா இருக் கூட்டோ யூத்துமே வந்துட்டு அ நம்மளுடய வாழ்க்கையில வாழ்க்கையில உள்ள பாதி பிள்ளைங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த விஷயத்த வச்சுதா வந்து எடு திருக்காங்க அப்டின்னு தா நம்ம வந்து சொல்லணு தோழி
ஆ ஓகே தோழி நல்ல பாக்ககு டெய்லி அத பாத்துட்டு இருக்க நானு யூத்து படம் பாக் திட்டைய் கருப்பு படமு பாத்துட்ட நா மூவிக்கல்லா நல்லா போவோமோ
அது என்னண்ணா ந மூ முன்னனா அதாவது முன்னாடில்லா பாத்தீங்கன்னா ஒரு கத வந்து எடு எடுக்கறாங்க அப்டின்னாக்கா ஒரு ஒரு கருத்தோட தா எடுப்பாங்க ஆமா அது கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கலிச்சு வந்து அந்த கருத்துள்ள படம் வந்துருக்கு அப்டின்னு நா நெனைக்குற தோழி அதாவது இந்த கருப்பா இரு கருப்பா இருகட்டு இல்லன்னா ஆ அதுவா யூத்தா இருக்கட்டோ ரொம்ப நாள் கலிச்சி வந்து அந்த மாரி படொ வந்துருக்கோ அப்டின்னு நெனைக்குற தோழி
ஆ ஆமா தோழி நல்லா எடுத்துருக்காங்க தோழி ரெண்டு படமு வந்து நம்ம எது சொல்ல முடியாத அளவுக்கு க்கு நல்லாவு எடுத்துருக்காங்க அந்த அவந்த பைய இவரு எடுத்துருக்காங்க சர் தா இது பா பாலாஜி சாரோ எடுத்துரு எத்துருக்காங்க நல்லாருக்கு கத
ஆமாங் அந்த கருணாசு எடுத்த படமு அவரோட பைய எடுத்த படமு நல்லாருக்கு நம்ப பாலாஜி அவருங்க எடுத்த படமுமே நல்லாருக்கு
ஆ அல்ல வந்து அவருதா மெய்னே அப்டின்றா போல காட்டிருக்காங்க சூர்யா வந்து அடுத்த பெறகுதா காட்றாங்க சூர்யாவு திரிஷாவு அதே போல மூக்குத்தி அம்மன்லயு அப்டிதா காட்டிருக்காங்க அவர
ஆமா ஆமா கண்டிப்பா மூக்குத்தி அம்மன் அதாவது மூக்குத்தி அம்மன்ல வந்து
அ
சாமிங்க சாமியார நம்பாதீங்க அ சாமிய இருக் க்கு ஆனா சாமியார் அப்டின்றவங்க இல்ல அவங்கள நம்பாதிங்கன்ற மாரி எடுத்துருந்தாங்க ஆனா இதுல வந்துட்டு
இதுலயு கருப்புலயு பாருங்க அதுலயு அதே போலதா எடுத்துருக்காங்க இந்த மேரி கோட்டுக்கு போனா நம்மளுக்கு நீதி கெடைக்குமா அப்டின்றா போலதா பண்ணிருக்காரு
ஆமா கோர்ட்க்கு போனா நீதி கெடைக்குமா அப்டின்றத விட நீதி கெடைக்கணு அப்டிதா எடுத்துருக்காங்க